ஹலோ
அ இப்ப கேக்குது போன கால் வந்துட்டு ஒண்ணுமே கேட்கல அதனால தா
த
உங்க நெட்வொர்க் கொஞ்ச கரெக்டா பாத்துக்காங்க ஒண்ணுமே கேக்குறது நெட்வொர்க் கொஞ்ச பாத்துக்கோங்க ஒண்ணுமே கேக்க மாட்டேங்குது
சொல்லு
அ ஓகே ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ம் சும்மா தா பா இருக்கே நீங்க இப்ப தா அடிச்சிக்கிட்டு நின்னானுங்க இப்பதா வந்து சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப தா வந்த மேல
அப்டியா கொஞ்சோ பழைய எடத்துக்கே போயிட்டீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கு ஏன்னா நெட் ரொம்ப வாய்ஸ் ப்ரேக் ஆகுது உங்கள்து
நானா
அ ஓகே ஓகே அ லவுடா கேக்குது பட் ஆனா வாய்ஸ் வந்துட்டு விட்டு விட்டு கேக்குது இப்பவுமே
ம்
ஓகே ஓகே என்ன பண்றீங்க இப் இப்டி இருந்தா அ எப்டி ஹஸ்பண்ட்லா கால் பண்ணும்போது எப்டி அவரு கிளியரா இருக்குமா
பேசனா நல்லா கிளியரா இருக்கும்ப்பா வீடியோ கால் பண்ணாலும் சரி ஆடியோ கால் இப்ப நல்ல கிளியரா இருக்கோ இதுதான் அப்டி இருக் இப்ப தம்பிட்ட கால் பண்ண தம்பியு நல்லாதா அந்த மாரி சொன்னா என்னான் தெரிலயே ம்
ஓகே ஓகே இப்ப கிளியர் ஆயிருடுச்சு உங்க வாய்ஸ்
ம்
அ அப்பறம் எப்டி அ லைஃப்லா எப்டி போய்ட்டு இருக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டுருக்காரு
ஹஸ்பண்ட் பாத்தோம்னா இப்போதா கத்தாரு ஒரு டூ இயர்ஸ் ஆகுது போய்ட்டு கத்தார்ல தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பாத்தனா எல்லாத்தியு மிஸ் பண்ற ஆ அப்டி இப்டி சொல்ட்டு அவ்ளோதா வந்தர்லாமா வோம் அப்டின்ட்டு இருக்காரு அதுவும் இப்போ பையன் எனக்கு பொறந்து இப்ப ரெண்டு வயசாகதா ஏழு மாசத்துல விட்டுட்டு போனாரு ஏழு ஆறு மாசத்துல அதோட இது வரைக்குமே தம்பிய பாக்கலையா வீடியோ கால்லதா பேசுறது அவனு அப்பான்ற மாரி பேசுறதில்ல பாத்ததே இல்லையா அதனால சரியாவும் பேச மாட்டேங்கிறான் அதா ரொம்ப ஃபீல் பண்றாரு எப்படா வருவன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காருப்பா
அப்போ ட்டூ இயர்ஸ்ல வந்துட்டு லீவ் கிடைக்காதா கண்டிப்பா லீவ் கெடைக்குமே
ஆ கண்டிப்பா இருந்ததுப்பா போன டிசம்பரு வரதா இருந்தாரு அப்புறம் பாத்தோன்னா இன்னும் ஒன் இயர் இருந்துட்டு நான் வரேன் அப்டின்ற மாறி சொல்லிட்டாரு சரி ஓ ஓகே இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா
ஆ இப்ப லீவு் இப்ப ஏதாச்சும் லீவ் இருக்கா வருவாரா
ஆ டிசம்பர்ல் வராருப்பா டிசம்பர் ஃபோர் வராரு ஆவலா இருக் க எப்போ வருவார்னு
ஆமா ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி ஒரு லைஃபுதா நானும் லீட் பண்ணிட்டு இருக்கே
நாமாபா ரெண்டு வருஷத்துலயே ரெண்டு வருஷங் கூட இல்ல அ ஒரு வருஷோ ஸ்கூல்ல ஒர்க் பண்ண அப்பறோ ஒரு வருஷம் அப்டி அப்பறம் தம்பி இருந்தான் அப்டியே உடனே ஏழு மாசத்துலயே கம் கிளம்பிட்டார் ம் நல்ல மேரேஜ் லைஃப்
ஓகே ஓகே ம் அப்டிங்களா ஓகே ஓகே எனக்குமே மேரேஜ் ஆய் சிக்ஸ் இயர்ஸ் ஆயிர்ச்சு பட் ஆனா அவுரு இப்ப போயி அ த்ரீ இயர்ஸ் ஆச் ஆனா வந்துருவாரு டென் மன்த் ஒன்ஸ் வந் ந்துடுவாரு எடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல டென் டேஸ் லீவுக்கு திடீர்னு வந்து நிக்குறாரு மார்னி்ங் யார்ட்டுமே எதுமே சொல்லல மார்னிங் வந்துட்டு வீ வீட்டு முன்னாடி நின்னுட்டுருக்கிறாரு ஆ ரொம்ப சப்ரைஸ்ஸா இருந்துச்சு ஆனா பாத்தீங்கன்னா வீட்ல மாமியார் தெ தெரியு அவுங்களுமே வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி சி எத்துனு வந்து இல்ல இல்ல அவங்க எப்டி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆ அவரு வந்து வரன்தா இருந்தது அப் எங்கிட்ட சொன்னாரு பாஸ்போர்ட் கெடச்சிச்சுன்னா நான் வருவன்னாரா லாஸ்ட் அதுவும் டேட் சொன்னார்ரு ஒரு எயிட்டீன் வந்து ஒரு எயிட்டீன் வரைக்கும் பாஸ் போட் கடச்சா மட்டுதா வருவே அதுக்கப்புறோ கெடைக்கலன் நா வரமாட்டே அப்டின்ற மாறி சொன்னாரு எய் டீன் வரிக்குமே கடைக்கிலன்தா என்கிட்ட சொன்னாரு ஆ அப்ப எயிட்டீன்த்து அன்னைக்கு நை நைட்டு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஆ எனக் கடைக்கில நா வர்ல செரியா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத நான் தான் துள்ளி அப்புடே இது பண்ட்டாரு நானு சேரின் விட்டுட்டே அ நைட்டு பாத்தீங்க என்னா மாமியார் வந்து சொல்றாங்க நாளைக்கு வந்துட்டு நாத்தனாரும் கொழந்தைங்களும் எல்லா வருவாங்க நல்லா சிக்கன் வாங்கு அப்டினாங்க அப்ப நா சொன்ன ஏ திடீர்னு நாளைக்கு ஸ்கூல் எல்லா இருக்குதே வர்லயா அப்போ என்ன சொல்லாம என்ன அப்டின்னது இல்ல அவளுக்கு வந்துட்டு என்னமோ ஒடம்பு முட்லையாமா அதனால வந்துட்டு மார்னிங் வரு அ இப்ப நைட் வந்தாலு வருவாங்க அப்படினது நான் சி சிக்கன் வாங்கிட்டே சிக்கன் வாங்கிட்டு நா இப்ப இப்ப வருவாங்கல்ல நா கொழம்பு வச்சிற்றே அப்டினதுக் து சொன்னாங்க இல்லையாமா அவ வர்ல மானிங் வந்துட்டு அவளுக்கு வந்து அ பிரேக் ஃபாஸ்ட் வந்து இங்கருந்து செஞ்சி கொண்டு போ சொன்னாங்க அப்டினாங்க நானு அப் அப்படியெல்லா சொல்லுவாங்க அப்படியெல்லா செய்யுவாங்க இங்கேருந்து அவங்களுக்கு முடியலன்னா இங்கேருந்து தா கொண்டு போவாங்க அதே மாறி எனக்கு முடியலனாலு அவங்க குடுத்து அனுப்புவாங்க அந்த மாறி எல்லா பண்ணுவாங்க அப்போ ஓக்கேன்னு சொல்லி மாமியார் மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஏன்திருச் சே பிரேக் ஃபாஸ்ட் பண்ணிட்டாங்க நா கொழம்பு பண்றதுக்கு என்னை வந்து ஒரு பைவ் தேர்ட்டி கூப்பிட்டாங்க வா கொழம்பு பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே வீட்டுக்கு ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபைவ் கே ஜி சிக்கன் வாங்கி ஆ அவ அப்ப நா அப்பவு நா கேக்குறே எதுக்கு இவ்ளோ அப்டின்னுல்லா இல்ல அங்கயு கொண்டு போனு இங்கியு வேணு அ மதியானத்துக்கு இதே கொழம்பு பண்ணிரு நைட்டுக்கு ஆயிரு இல்ல அதனால தா இல்லாட்டி ரெண்டு மூணு தடவை நீ வெக்கணு இல்ல வேண்டா அப்டின்னாங்க நானும் ஓக்கே அப்டின்ட்ட அன்னைக்கு பாத்தீங்கனா கொழம்பே ஆக மாட்டேந்து என்னானே தெரியில ஹய்யோ நானு பண்ற பண்ற பண்றே சிக்கன் வேகவே மாட்டிங்து ஒரு சா சிக்ஸ் தேர்ட்டிக்கு எனக்கு கால் வருது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவரு நா இல்ல இந்த டைம் தூங்கிட்டு இருப்பாரு அப்ப நா கேட்ட நீங்க என்ன இந்த டைம்ல கால் பண்றீங்க அப்டினது என்ன பண்ணிட்ருக்க அப்டின் கேட்டாரு நா சொன்ன இந்த மாரி அவுங்களுக்கு முடியலையாமா பிரேக் ஃபஸ்ட் இங்க அதனால கொழம் பண்ணிட்ருக்க நீங்க வெய்யிங்க இன்னைக்கு என்னமோ சிக்கன் வேகவே மாட்டங்கிது அப்டியே பை சுத்தியும் புடிக்குது எனக்கு என்னல்லா சொன்னது சரி சரி பாரு அப்படின்னாங்க அப்போ நானு போனை வச்சுட்டு நானு பண்ணிட்டே இருக்கிறே ம் மாமியார் பாத்தீங்கன்னா அப்போ வெளியே பாத்துட்டு உள்ளார வராங்க வெளிய போறாங்க உள்ளார வராங்க நா சொன்னே நீங்க எதுக்கு வெளியே உள்ளேயுமா நடந்துட்ருக்கீங்க கதவ சாத்துங்க பைய தூங்கிட்ருக்கா அப்படின்ன அப்ப அவங்கப் பாத்தீங்கன்னா ஒன்னுல்ல அப்டின்னு சொல்லிட்டு இப்ப நானு வைக்க ஆரம்பிச்சிட்டே அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ஹார்ன் ஹார்ன் சவுண்ட் கேட்டுச்சி ஆ நார்மலி மார்னிங் ஏழு மணிக்கு வண்டிங்க எல்லா போகு அது நானு விட்டுட்டே பாத்தா மாமியார் வந்துட்டு இங்க வா அப்டின்னு கூப்ட்டாங்க நா ஒரு நிமிஷம் இதுது மூடி வெச்சுட்டு வரே அப்டின்னு சொல்லி போனா இவர் வாசல்ல அப்படியே எனக்கு கை கால்லா ஒரு மாரி நடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு கடைசி வரைக்கு எதுமே சொல்லாம அப்படி அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாரு ஆனா போய் த்ரீ இயர்ஸ் தா ஆகுது ஆ மேரேஜ் ஆயி த்ரீ இயர்ஸ் கூட இருந்தாரு அ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல போயிட்டாரு
ம்
ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்ட கஷ்டம் அந்தது அது வந்துட்டு அந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு வந்து அது ரொம்பவே கஷ்
ரொம் அதுவும் இப்ப இந்த வார் வேற நடந்ததுல்லப்பா அதுல ரொம் ரொம்ப அக்காவோட ஃபேமிலி அங்கதா இருக்காங்க பசங்க எல்லா அங்கதா படிக்கிறாங்க அதுல வந்து பாத்தோனா வீட்டுக்கு க்கும் மேலயே குண்டு போடுவானுங்க அத வீடியோ கால் எடுத்து காமிப்பாரு பயமா இருக்கு குழந்தைங்க வெளில போகாத ஷாப்பிங் போ முடியாத அதுவு எங்கக்கா பைய ஒருத்தவ இருக்கா எப்ப பாரு ஷாப்பிங் ஷாப்பிங் மாலுக்கு போனோ மாலுக்கு போனோமன்னு அவே அது அது உயிருக்கு தப்பிச்சா போததுங்கின்து இத்னா மால்கே கூப்பிட்டு ருக்கா ரொம்ப அது கஷ்டமாச்சுப்பா ஒவ்வொரு நாளூ பயந்துகிட்டே கால் பண்ணுவே ஒரு செகண்ட் அவர் கால் எடுக் க்கலன்னா ரொம்ப பயமா இருக்கும்ப்பா
கண்டிப்பா இவருமே இதே மாறிதா பண்ணிட்டு இருந்தாரு ஆ அந்த மிசிலெல்லா ரூம்க்கு மேல அப்டியே போகும் ஆ வீடியோ புடிச்சு அனுப்புவாரு அந்த மாரில்லா பண்ணி க்ரூதாரனை இன்னோ பாக்ஸ் ஃபீஸ் எல்லா சேஃபா பின்ன என்ன பயயோ இல்லன்னா இந்த மாரி அரபிக் கண்ட்ரிஸ்ல்லா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களோட இப்ப மில்ட்ரி ஃபோர்ஸ் எல்லா அந்த ஃபோர்ஸ் எல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க னால இவ்ளோ பிரச்சனை இருந்து எந்த டெத் ரேட்டும் கேக்ல அதுனாலே ஒரு தைரியோ
ம் ஆமாப்பா அது கொஞ்சோ தைரியமா இருந்தது
அம் இப்ப ஆனா ரொம்ப டிக்கெட் எல்லா வெல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு
ஆமாப்பா இப்ப அக்கா இப்ப ரீசெண்டா வராங்க நெக்ஸ்ட் மந்த் வராங்க ஜூன் டுவெண்ட்டி த்ரீ வராங்கபா அப்பதா வந்து அங்க ஹாலிடே போல தம்பிக்கு டூ மந்த்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல கெளம்பிடுவாங்க ஆகஸ்ட்
அ அப்டியா ஓக்கே ஓகே
அவுங்குளும் சொல்லாததான்ப்பா வருவாங்க ஒரு நாளு போனாங்க போயிட்டு மூணே நாள்ல திரும்பி வராங்க எதுமே சொல்லல பாத் தா மாமாவுக்கு வந்து அங்க ஃப்ரீ விசா மாறி குடுத்துருந்தாங்க போல ஃப்ரீ டிக்கெட்டு அதனால ஃபேமிலியு அழைச்சிட்டு ன்ற மாரி கொடுத்துருந்தாங்க போயிட்டு மூணே நாள் இருந்தாங்க திருப்பி வராங்க னா எங்களுக்கு எதுமே சொல்ல மூன் நாளா அப்டியே வந்து கார் வெள்ல நிக்குது பாத்தா தம்பில்லா வந்து நிக்கிறாங்க அப்றோ அந்த ஒரு ஃபைவ் டேஸ் இருந்தாங்க அப்றோ ஒடனே கெளம்பிட்டாங்க அத்தா அக்கா அக்கா பசங்க இவங்கல்லா எப்ப வருவாங்கன்னு ரொம்ப இதா இருக்குப்பா வர்டும் நெக்ஸ்ட் மந்த் வந்துருவாங்க
ஓக்கே ஓக்கே ஆனா அதெல்லா வந்துட்டு யாருக்குமே எப்டி சொல்லி புரிய வைக்காத ஃபீலிங்
ஆமாப்பா அதே எங்க வீட்டுக்கார் பாரத்தோம்னா எப்ப பாரு பையன் தா அந்த இந்த வயசுல நா தம்பிய தொட்டு தூக்க முல்ல ரொம்ப ஃபீல் பண்றாரு அவ பேசுறத நா கேக் க்கணு அவன தூக்கணு வண்டில சுத்தணு எப்ப பாரு இதேதா பேச்சு ம் பா நெக்ஸ்ட் சம்மர்ல இருக்கோ
ஓகே ஓகே ஓகே வந்திரவாரு ஃபீல் பண்ணாதீங்க எல்லா இதோ ஒரு இதெல்லா வந்துட்டு நார்மலாயி வந்து வீட்டுல இருப்பாங்க அதே எனக்கோ த்தார்டி இப்ப கஷ்டமா இருக்கு மேபி வரலா அப்டின்றதுல ஒரு
அதோ எந்த ஃபங்க்ஷனு அக்கா இது ஃபீல் பண் றது ஆ ஓகேப்பா தேங்க்யூப்பா